ஹலோ சிஸ்டர் வணக்கம் சிஸ் டர்
எப்டி இருக்கீங்னோ
நல்லா இருக்குறன் சிஸ்டர் நீங்க
ஆஹ்ன் சூப்பர் நல்லா இருக்கன் சாப்ட்டாச்சா
உம் போணும் சிஸ்டர் அவ்ளதா ஒர்க் அவ்ளதா கொஞ்ச நேர்த்துல பத்து நிம்ஷத்துல போயிடுவே
அப்டிங்யாஹ் என்னா சாப்பாடு தெரியாது எதோ ஒண்ணு அம்மா சமச்சி வச்சிருப் பாங்க போய் சாப்ட வேண்
இல்ல ஈவ்னிங்கா அக்காக்கு காஸ்சம்சு வுட்டன்
ஆஹ் ஆட்ரு போட்டு வைக்
ஒரு இல் சிக்கன் மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கி வையி அப்டின் ட்டு அதுதான் சிஸ்டர் பட் கொழம்பு மட்டு என்னென்ன கொழம்பு மட்டு என்னனு தெரியு அதான் சாப்பாட ரைஸு ரைஸ் செஞ்சுவச்சுட் டுபா
ஆஹ் நைட்ல ரைஸ் தானா
ஆஹ் ஆம்மா சிஸ்டர்
ஏன் கொஞ்சோ சப்பாத்தி இப்டியெல்லா எடுக்குலால்ல டயட் ஃபாலோ பண்ணால்
அது நம்ப ஆளு ரெடியாய் டயட்டுதான் சிஸ்டர்
குறவங்ளுக் இந்தப்
நம்புளுக்கு ஆல் ரெடி அப்டிதான் சிஸ் டர்
நாங்களா ரொம்போ டயட் ஃபாலோ பண்ணுவோம் நைட் சப்பாத்திதான் சீரியஸ்
செரி செரி சிஸ்டர் இதி என்னா ஒர்கா ஒர்க் ஃப்ரம் ஹோமா இறா
இல்ல பா வீட்
ஆ செரி செரி சிஸ்டர் வீட்ல அதுதான் வீட்ல வீட்ல அதான் வர்க் செஞ்சுன்னு ஏன் கேட்டேன் சிஸ்டர் ஆ இப்போ ஆஹ்
ஆமா ஆமா பெரியவர்க்குதான் ஏன்னா சாப்பாட் வந்து வீட்ல செய்யில ஃபுட்டு ஆர்டர் போட்டு எல்லா உக்காந்து பேமிலியா சாப்னு இருந்தோ அதனால பெரியவருக்கு ஆமா இன்னிக்கு செய்யில ஆமா ரெகுலராதான செய்றோ ஒரு நாளைக்குதா போட்டுக்கலாமே அ ப்டினு இன்னிக்கு சமையல் பக்க லீவ் விட்டுட்டு செர் அப்டியே ஆர்டரு
நாளைக்கி நாளைக்கி வரோன்ட்டு சொல்ட்டுகிறீங்க அப்போ நாளைக்கு வர உங்கிட்ட அப்டின்ட்டு
ஆ ஆமா அதுக்கு பாய் சொல்லிட்டு கால்ல எப்டி என்னால அத செய்ணுமா ரெகுலர் எங்களுடைய டியூ ட்டிதான சேரி அப்டியே ஆர்டர் போட்டுக்கலா ஃபுட்டு அப்டின்ட்டுனு அப்டியே போட்டு ஆனா புடிக்காதுதா பிரைட் ரைஸ்ன்றதெல்லா அவ்ளோவா நா சப்பாத்தி வாங்கிக்கின ஆ பசங்களுக்கு ஃப்ரைடு ரைஸ் புடிக்கு அவங்க சொன்னாலு கேக்குறதுல்ல அன் ஹெல்தி வேணா
அதுதா ஆயில் நறைய இருக்கு அதுல
ஆமா ஆமா ஆமா ஆனா அவங்க எங்க கேக் கிறாங்க அதுதா சூப்பரா இருக்கிறதுனால நாக்கு டேஸ்ட்டா நல்லா இருக்கிறதுனால அதேதா வேணும்ன்றாங்க சரி ஏதோ போட்டுக்கோங்கோ அப்படிடுனு எப்பனா தான அப்படிடுனு விட்றது ஆ நா சப் பாத்தி வாங்கிகனோ சப்பாத்தி வாங்கி சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே சிஸ்டர் போனோ சிஸ்டர் நம்ம அதுதா இனிமே தா போனோ அதல்லா ஒரு பத்து நிமிஷத்துல போயிடுவே ஓடுருவ
உம் உம் ஆ அ சிக்கன்றதுனால அவ்ளோ பாஸ்டா போயிருதுதான வேற வெ
இல்ல இல்ல சிஸ்டர் நானு
என்ன பேவரைட் இல்லியா அதனால அப்படி போவாங்கோ அதுக் அதுக்காக தா கேட்டே நானு அந்த அதனால அவங்களுக்கான வர்க் எல்லா ஏன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன்னா கொஞ்சு ஃப்ரீயா இருப்பே அதனால அவங்கள எல்லா சாப்ட வெச்சு டு அப்பிடியே பிரீயா வந்து பேசு தெரிது
ஓக்கே ஓக்கே சிஸ்டர் நீங்க அப்ப தூங்குறதுலையுலேட் ஆகுனு நெனைக்கிறே
ஆமா எப்பவுமே ரெகுலராவே எங்க்குளுதா அ லெவன் டு டுவல் ஓ கிளாக் வரைக்கு கு எப்பயுமே ஆயிடு ஆ லேட்டு எங்க வீட்ல டாக் இருக்கு இருக்குறதுனால கொஞ்சோ அப்டியே வெளையாட் டு செஞ்சுட்டு அப்டியே டைம் போயி அதுக்கு மேல படுத்து திரும்பி பை தேர்டி அப்பிடி எழணு பசங்க ஸ்கூல போலனாலு சமைக்கணு அது அப்டியே ஓடிடுரு அதனால மதியோ கொஞ்சு ஆ டைம் ஆ நாளைக்கு ஹாலிடே தா நாளைக்கு ஹாலிடேன் தா பேரு நாளைக்குதா ஹெவியா வர்க் குடுப்பாங்க ஆ ஆ சீரியஸ்ஸா தா நெறைய ஐட்டம்ஸ் எப்பிடி தெரிமா கம்பல்சரி வெல்ல சாதோ ரசோ அது கூட ரொட்டி கேப்பாரு சில டைமு ஆ அது கூட இது சிக் சிக்கன் கிரேவி ஏதாச்சு பிஷ் ப்ரை இப்பிடி எதுனா இல்லன்னா போட்டி எடுப்பாரு புடிச்சிருந்தா க்கா ஆ ஆ இப்டி நெறைய ஐட்டம்ஸ் அப்டியே இன்க்ளூட் ஆகு அப்ப என்ன ஆகுதுன்னா வேல அப்படியே முடி இதே மு முடியாதப்டி அப்டியே பண்ணிட்டு அவரு மாரியே இருக்கு எனக்கு அப்படியே அந்த ரெண்டு மணி ஆ ரெண்டு ரெண் பத்தரையாயிடு செஞ்சி முடிகிறதுக்குள்ள சாப்டு எல்லாம் முடிகிறதுக்குள்ள அப்பாடி ரெண்டு மூணு மணி ஆயிடு அது அதெல்லா டயர்டு அதுக்கு மேல அது ஞாயத்துக்கெழமென்னு பேரு தா மத்த நாலச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுனால இவங்க எல்லா வேலைக்கு அனுப்பிட்டு ஸ்கூல்க்கு அனுபிட்டு அட்லீஸ்ட் மீதி இருக்கிற வேலையை பாத்தட்டு ரெஸ்ட் நா பண்ணலா டைம் கிடைக்கு கு நடுவுல காலையில சமையல் முடிஞ்சருல்ல எப்பிடி பாத்தாலுமே எட்டு மணிக்கு எல்லா கெளம்பிடு வாங்கோங்க அதுக்கு மேல கொஞ்சு ஃபிரியா இருக் கு இப்போ ஞாயித்துகெழமென்றது நால ஹெவியா வர்க்கு அது லீவ்ன உடனே சொல்ல முடியாது லேடிஸ்கல்லா வந்து
அது உங்குளுக்கு அன்னிக்கி ஒர்க்கிங் டே
ஆமா ஆமா ஒர்க்கிங் டே அதனால அவுங்கள எல்லா அன்னி க்கி அவுங்களுக் புச்சி இதெல்லா செஞ்சு குடுக்குனுன்றதுனால ஏனா மீதி நாளெல்லா அவுசர அவுசரமா நம்ம எதோ ஒனு செய்வோ அவுங்க சாப்ட்டு அப்டே கெளம்பிடுவாங்கோ ஸ்கூலுக் போற அ ர்ஜெண்ட்டு இவுரு வேலைக் போற அர்ஜெண்ட்டு நிம்மதியா
இன்னக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இஞ்ச்சா சிஸ்ட ஓகே ஓகே சிஸ்டர் அதுதா அ
இன்னிக்கி இருந்துது இதுக்கு மேல வந்து ஞாயித்துக்கெழமையு இருக்குமா ஆஹ ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா போகுணுமா வேற அதுவு அப்போ அதுவு ஸ்டாட் ஆயிச்சிநாக்க வந்து அப்டியே போகு சம் டைம்ஸ்ஸு ஞாயித்துக்கெழம ம் ம் இங்கதா ரொம்ப அப்டே ஓ ஞாயிற்றுக் கெழமனாலு புழிஞ்சு எடுக்கறாங்கோ எங்க பக்கோ ல அவ்ளவா இல்ல நார்மலா நடத்துவாங்கோ எ த்து நைன் டென்த்துனா கூட அவ்ளதா இங்க நைன்லந்தே இருந்தே புடிக்க ஆரம்பிச்சறாங்கோ டென்துகு ஃபுல்லு க் இதுவா கிரிப்பா நைன்த்துல இந்தே ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்ட்டுனு
ஏனா முன்னாடியில இருந்தே அதுதா முன்னாடியில இந்தே இது பண்றாங் சிஸ்டர் கொஞ்சோ ஸ்டிட் பண்றாங்கொ
ஆஹ் பரவால்ல இங்க கொஞ்சோ அந்த அளவுக் இது பண்றாங்கோ அங்க எல்லா வந்து அந்த அளவுக்கு எல்லாங் கெடையாது நார்மலா எடுக்கற மாரி எப்பயாச்சு ரெகுலரா ஸ்பெஷல் கிளாஸ் எடு ப்பாங்கோ ஞாயிற்றுக்கெழம எல்லா எடுக்க மாட் ட்டாங்கோ ரொம்ப எல்லா இவ்ளோ இது பண்ணிக் மாட்டாங்கோ இங்க எப்டினாக்க ஞாயித்துக்கெழமயு எடுப்பாங்கொ கால்ல சீக்ரோ ஏழு மணிக்கெல்லா போணு திரும்பி ஈவினிங் ஆற்ர மணிக்கு வர்ணு அ அ அ அ அதுக் மேல பசங் டயேர்டு ஆயிர்றாங் ஆனா
புரியிது சிர்
போதுனு ஆ ஆன்ற அளவு காய்ருது
ஆ படிப்பு படிப்பு படிப்பே அ அதுதா படிப்பு அதுலியே இருந்தா கூட அவுங்களுக்கு மைண்டு ஒரு மார் ப்டி ஆய்டு சிஸ்டர் அப்பப்போ கொஞ்சோ அப்டியே நீங்க வெளிய கூட்னு போறது ஏதா ஸ்போர்ட்ஸு அப்டி இப்டின்னு கொஞ்ச இது பண்ணி உடுவானுக
புடிக்கு அந்த இது சேத்திருந்தோ நாங் ஓ அந்த க்ரிக்கெட் இதுல ஆ இப்போ வந் ம் அகேடமிக் இருந்தாங்க அந்த கிட்டெல்லா வாங்கி குடுத்து அகாடமி போயிட்டுருந்தா இப்போ நடுவுல அப்டியே விட்டுட் இப்ப இந்த இந்த வருஷ லீவ்ல போறன்ட்டு அடம் பண்ணாங்கோ ஆனா எங்ளால வந்து இதே முடில அனுப்பறதுக் கு ஆ வெளில அங்க இங்கன் சுத்திட்டிருந்ததுனால செரி போலா இரு சேத்துற இரு சேத்தற இருன்னு அப்டியே போய்ச்சு டைமே அவ்ளோதா இதுக்கு மேல எங்க ஸ்கூல் ஸ்டாட்டு டைம் கெடைக்காது லீவ்ல போயிருந்தா போயிருந்து
கரெக்ட்டுதா சிஸ்டர் உங்ளுக்கு உங்ளுக் வாட்ஸ் அப்ல அனுப்ச்சிக்ற பாருங்க சிஸ் டர் இது மூவிஸோடது இது ஆ அத நீ உள்ள போய்ட்டு க்ளிக் பண்ணுங்க ம் வெப்சைட் குள்ள போவு நெனைக்கற வெப்சைட்டுக்குள்ள போய்ச்சினா அது டவுன்லோடு குத்தீங்னா இதாவு அது ஆ வெப் சீரிஸ் அது வாட்ச் பண்ணிப்பா அது ஒ ஒரே இதுவாதா எறைக்கிறே உங்களுக்கு பிட்டுபிட்டா எறக்கல ஏன்னா எஃப் சென்டர் ஒரே இதுவாதா எறைக்கிறே அது வேண்ணா ட்ரை பண்ணி பாருங்க
ஆ ஓகே ஆ ஓகே
வேற எ தா இருந்தாகூட அனுப்ச்சு வுடுற நீ வேற ஹாரரா கேட்டீங்க கே
ஆமா கொஞ்சோ ஹாரர் வந்து பயங்கரமா த்ரில்லிங்கா போகுமா
நா அது நா பாக்ற நானு அது பாத்துட்டு உங்ளுக் அப்றமா செ
அதனால அது கொஞ்சோ பாப்பா என்னான்னு ஏதாச்சு மூவிஸ் பாக்கும்போதே கொஞ்சோ ஹார்ரர்னா இன்ரஸ்டிங்கா பாப்
ஆஹ் கரெக்ட்தா சிஸ்டர் ஹ ஆனா நல்லா இருக்கு அது பையத்தோடையு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா தமிழ் தமிழ் எடுக் இத விட தமிழ்ல எடுப்பாங் பாருங்க இப்டி ஓடறது நடக்றது
ஆஹ் அது நீட்டா எப்டின்னாக்கா மொக்கயா எடுப்பாங்க வசத் சுத்தமா பயம்ன்றது வே இல்லாம எடுப்பாங்க அது அது இ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜும்மா பம்மா மொக்கையாப்
அதுதா சிஸ்டர் இங்க அல
இதெல்லா அவ்ளவோ ஒண்ணு சொல்லிகற அளவுக்கெல்லா
சுந்த சுந்தர் சுந்தரிசிதா சிஸ்டர் இந்த மாரி பண்ணி விட்டா
அது என்னமோ உண்மதா அதுவு இந்த பார்த்தி பார்ட்டு டூ த்ரீ இப்டி வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப மொக்கையா போயிடு அது அந்த ஸ்டாடிங் ஒன்னு ஒருல ஒன்னு ரெண் ஒன்னோட நிறுத்திக்கனா கூட அது அட்லீஸ்ட் கொஞ்சோனா நல்லாருக்கு ஸ்டாடிங் ஒன்று பாக்கும் போது த்ரில்லிங்கா நல்லா வரு அதுவே என்னா பண்ணிறாங்கன்னா பாட் டூ பாத் த்ரீ த்ரீ பார்ட் ஃபோர் இப்டி எடுக்குபோது இது என்னாவ்துனாக்
அவங்களுக்கே இத ஆயிடுதனா அதுதா சேத்து மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு சேட்டிஸ் சரிப்
ஆமா ஆமா மொக்கையா போயிருது அது நல்லாவே இருக்க மாட்டேங்து அதே மாரி இந்த ராகவா லாரன் ஸ் கூட அந்த கடைசியா பார்ட் த்ரீ என்னவ தாங்க இப்ப பார்ட் திரீயா ஃபோரா தெரில செரியா ஆஹ் அந்த த்ரீல கூட பாரு மொக்கயாதா இருக் கவுடுது அவ்ளவா நல்லாவே இருக்காதா அந்த ஃபர்ஸ்டி இருந்த திரில்லிங் எல்லா அப்டியே இருந்துச்சா அந்த இரண்டாவது கூட ஓரளவுக்கு பரவாயலக் அக்ஸ்சேட் பண்லா அம்மூனாவது ரொம்போ மோசமா போயிற்ச்சி
இந்த ரெண்டாயந்துல கூட இந்த லாரன்ஸ்சு எடுத்த அந்த டரைசன்ல கூட சிஸ்டர் அந்த தீங்கான்ல முடி வர்றது அந்த உம் அந்த இது எல்லாமே கொஞ்ச நல்லா எடுத்தா சிஸ்டர் இதுலதா இது ஏதோப் பாத்துப்
ஆ சுத்தமா நல்லயில்ல ஆமா இது ரொம்போ மோ மொக்கையா போய்டுச்சு அதுவே அது கூட கொஞ்ச எல்லா வரா அந்த ஃபஸ்ட்
ஆ டாக்ஸ்ல வரது தேர்டு அதா பத்து பேய் வருதுன்னு நெனக்கிற
செகண்டு் செகண்டு அது போய் அந்த இதுல கடல் கிட்ட போயி பொதச்சி அந்த இதெல்லா இருக்கும் போது ஆ அது கொஞ்ச த்ரில்லிங்கா தா போச்சி ஓரளவுக்கு த்ரில்லிங்கா தா போச்சி இந்த மூணாவு தா இவளே போட்டு எடுத்தா ஓவியவப் போட்டு எடுத்தது மூணு ஈரோன்னு போட்
ஆ அது
ஆமாமாக் ஆமா அதுல எது பயன்றதே வரல மொக்கியா போயிட்ச்சி அது ஆனா ரொம்ப எதிர்பாத்துதா அது வந்தவொன்னே போயே ஆவணு மூவி பாக்லான்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பா போய் பாத் அடுத்தது சுத்தமான் அது ஒரு மாதிரி நல்லவே இல்ல
இப்போ பாக்கலா சிஸ்டர் இப்ப மறுபடி ஏதோ அப்டேட் பண்ணிக்கிறா ஏதோ மறுபடியு எடுக்குறேன்னு
அப்டியே இதுவே கண்டியுவேஷ் ஏனா இதுல
இல்ல மறு வேற ஏதோ ஆனா தோழா ச்சி சிஸ்டர் அவனுக்கு வந்து அவனுக்கு ஆசையாமா இந்த மாரி காஞ்ச் த்தனா அப்டின்னு வச்சிப் பத்து பார்ட்டு எடுக்கணுமே அவனுக்கு ஆஸ்
ஒ ஒ பக்க பக்
ஆ ஆமா ஆமா அதுதா சொல்லிக்கிறா அவ அப்போ ச அப்போ செம சிஸ்டர் அது
ம் கொஞ்ச இன்னு வேற மாரி யோசிச்சு எடுக்குறோ ஆ இன்னு கொஞ்சோ லே டைம் எடுத்தாலுமே அது ஒவ்வொரு பாட்டு குடுக்கும் போது வந் து ஆ ரொம்ப சூப்பரா குடுத்தா மக்கள் இன்னு நெறைய ரசி பாங்கோ ஆ நல்லாவு இன்னு விட்டாம் அவங்க ஜென் எடுக்கிறான்ட்டுன்னு அங்க ஒரு ஷூட் இங்க ஒரு ஷூட் பண்ணிக்கினு அப்டியே எடுத்தக்க அது கொஞ்ச மொக்கயா போய்டுது
ஆமா சிஸ்டர் இங்க ஆனா இந்த ஹாலிவுட்ல வர்ற மாரி அது கொஞ்ச ஒரு இதுவா இருக்கு சிஸ்டர் அது அவுங்க நம்ப அன்எக்ஸ்பெட்டடா நம்ம நெனச்சு பாக்காத நேரத்துலதா எ காட்டுவாங்களே கண்ல அவுர
ஆமா இங்க இங்க என்னன்னா காம்டி வெச்சிறாங்கோ பேய் படமுன்றாங்க சாமி பாட்டு ஒன்னு போட்டுடுறாங்க அதுல எல்லா மிக்ஸ்ஸு கொலாப்ஸ் பண்ணி அப் அப்டே ஒரு மூவியா எடுத்தற்றாங் உண்ம அ இப்ப எப்டி பாத்தாலுமே ஒரு சாங்கு விசா சாமிது ஒரு சாங் வரோ அ அதுக்கப்புறமா வந்து பேய் கேரக்ட்ரூ வரூ காமெடி செமக் ஆ காமெடியூ போகும் இப்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வருது ஹாரறுனா வெறும் ஹாரறு
ஏ ஏ சிஸ்டர் சந்திரம் சந்திரமுகி எப்டி இருந்ச்சு சொல்லுங்க பாக்கலா தீ ஹார்ஸ் எடுக்குது ஆ அது அது சாய்ந்தரதுக்கே சூப்பரா இருந்துச்சு ஜோதிகாவ பக்றதுக்கே
ஆமா ஆமா சரிப்பா ஓக் என்ன மார் அடுத்த கால்ல பேசலா